கேக்குதுங்ளா சிஸ்டர்
ம் கேக்துங்
என்னய மறைச்சு என்ன பத்தி நீங்க என்ன கேள்விப்பட் அ நீங்க எதனா ஒரு பெனிபிட் சொல்லுங் பாப்போ
அது நா கேள்வி பட்ருக்கேனா முன்னாடியே அதெல்லாம் சாப்பிட்டானா உடம்புக்கு நல்லது தான் அந்த காலத்துல எல்லாம் அதானே யூஸ் பண்ணுவாங்க நாட்டா காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ்
பண்ணிருக்கீங்களா
இல்ல இல்ல சிஸ்டர் நீங்க அது எவ்ளோ ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா வாங்கி செஞ்சி பாப்போம்
ஆஹ் ஆஹ் அப்ப பாத்தீங்கன்னா என்ன நாங்க தேங்கா எண்ணெ பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஒரு மூனு நானு நானூறு ரூவா சிஸ்டர் ஒரு நாங்க வந்து லிட்டரு கணக்குல யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க பாத்தீங்கன்னா கிலோ கணக்குன்னு தான் சொல்லுவாங்க
இல்ல ஆமா ஆமா
கிலோ கணக்கு தான் சொல்லுவாங்க நாங்கல்லாம்
ஓ ஓ
ஏனா ஒரு கிலோ பாத்தீங்கன்னா நானூத்தி பத்து ரூபாங்க சிஸ்டர்
அஹ் மழ டைம்னா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முன்னூத் நூத்தி ஐம்பது ரூவாங்க சிஸ்டர் நல்லா வாசனையாவும் இருக்கும் எங்களது ஆ பாத்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் மழ டைம்ல மழ ட்ட எண்ண பாத்தீங்கன்னா நீங்க சமைக்கும் போதே பாத்தீங் ஏன்னா அந்த அளவுக்கு வாசனையா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மலாட்டு எண்ணெயில சம சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சிஸ்டர் தேங்கா எண்ணெ ஆனா நல்லா வா வைத்தியத்துக்கு நல்லா ஒரு யூஷா இருக்கு
ஆஹ் நிறைய இருக்குல்லாம் தெரியும் ஆளுக்கங்க தேங்காஎண்ணெ சமைச்சு சாப்பிடுவாங்க ஆதான் உ அத வந்து கேரளா சைடு இல்ல
ஆஹ்
அவுங்க வந்து தேங்கா எண்ணெ தான் னா அதிகமா சாப்பிடுவாங்களாம்
ஆமாங்க சிஸ்டர் அவுங்க சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் அவுங்கல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேங்க் தேங்காய்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுப்பாங்க கேரளா சைடுல நீங்க சொல்ற மாதிரியே கேரளா சைடுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிஸ்டர் ஏன் தெரியுங்களா அவுங்க சமைக் சமைக்கிறதுல இருந்து சாப்ட்றதுல இருந்து எல்லாத்துளையும் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் தேங்காவ தான் அரைச்சு அரைச்சு அரைச்சு அரைச்சு ச்சு இது பண்ணுவாங்களாம் சிஸ்டர்
அதனால தேங்காவும் ஃபேமஸா இருக்கும் போல
ஆஹ் அவுங்க உள்ளுக்கு கூட பாத்தீங்கன்னா காலைல எந்திச்ச உடனே பாத்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு ஆ உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூ ஸ்பூனு இல்ல ஒரு சின்ன டம்லர்ல ஒரு ஒரு அளவு அத வந்து தனக்கு கி எடுத்துப்பாங்களாம் சிஸ்டர்
ஹம்
அது தினக்கி ஆஹ் தினக்கி எடுத்துப்பா லாம் ஏன் அத தினக்கி எடுத்துப்பாங்கன்னா முகப்பொலிவு கிடைக்கும் அது ஒண்ணு ஒன்னுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்லா நல்லா க்ளோவாகும் அது ஒண்ணு ஒன்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வயி யித்துல வந்து எந்த ஒரு அந்த புண்ணு வாய்புண்ணு வயித்து புண்ணு இந்த அல்ச சர் லா சொல்ராங்க இல்லைங்களா அததான் நல்லா குணமாகும் சிஸ்டர் அது ஆனா வந்து மல்லாட்ட எண்ணெ பாத்தீங்கன்னா நான் ஏன் மல்லாட்ட அவுங்களாம் அந்த செய் இல்ல தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே குளிக்கற்துக்கு முன்ன நம்மல்லா பாத்தீங்னா நம்ம ஊர்ல சைட்லா பாத்தீங்னா குளிக்கெதுக்கு நல்லெண்ண தேச்சி குளிப்பாங்க ஏ நல்லெண்ணெய தேச்சி குளிப்பாங்கன்னா நம்ம ஒடம்புலக்ற சூ ஃபுல் எல்லா எறங்கற்துக்காக நல்லெண்ண தேச்சி குளிப்பாங்க நீங்க பாத்தீங்கனா ஆனா அந்த சைட்ல பாத்தீங்கனா எல்லாருமே எல்லாத்துக்குமே வந்து தேங்காண்ணெதா அதுவு செக் க்கு என்ன மட்டுந்தா சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்களே இந்த இது கோல்டு இந்த இந்த மாரி இந்த பேராசூட்டு அந்த மாரில்லா எந்த ஒ எதுவும் பண்ண மாட்டாங்க சிஸ்டர் ஆ அவுங்க சைட்ல எல்லாமே செக்கு எண்ண மட்டுந்தா கல் செக்கு மட் செக்கு அந்த எண்ணெயில தா இது பண்ணுவாங்க அதனாலதா இந்த கேரளா கேர்ள்ஸ்லா பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காவு அழகாவு எடுப்பாங்க எப்பயுமே இளமை சில பேர்லா பாத்தீங்கனா இளமையாவே இருப்பாங்க பாத்துருக்கீங்களா
ஆ பாத்துல்லா பாத்துர்க்கே
என்னாங் சிஸ்டர்
கேர்ளா ஆக்ட்ரஸ்லா இன்னுமே அப்டியே அப்டியேதா இருக்காங்க இந்த மம்முட்டி
ஆ மம்முட்டில்லா பாத்தீங்கன்னா எவ்ளோ வய்சு தவுருக்கெலா எனக்கு நெனவு தெரிஞ்சதுலேந்து நா அவர பாக்குறே நான் என்னங் சிஸ்டர்
இந்த சென்னை சைடு ஆக் டர்லா வந்து சீக்கிர சீக்கிரமா எறந்து போய்றாங்க
ஆமாங் சிஸ்
அவு அவுங்க சைடு கேரளா சைடுல இருக்கவுங்கல்லா இன்னமு வய்சாயு இருக்காங்க எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கு இருக்குறாங்க
ஆமா சிஸ்டர் நம்ம இதுல ப ஆனா அந்த ஃபுட்லல்லா அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கூ கரெக்டா மெய் ன்டன் பண்ணுவாங்க அதனால பாத்தீங்னா அந்தளவுக்குலா ஹார்ட் அட்டாக்லா வராது ஆனா நம்ம ஊர்ல எனி டேமா எல்லாரு பாத்தீங்னா அந்த எண்ணெ இந்த எண்ணெ ரிஃபைன்ட் ஆயில் சாப்புண்ணு நம்பர் ஒன் எண்ணெ இதுதா அப்டி யு மாத்தி மாத்தி மல்லாட்ட எண்ணெ ஆ எஸ் வி எஸ் அப்டிப்டினு என்னென்னமோ ஆயில் சொல்லி யூஸ் பண்ணிட்டேருப்பாங்க இது நல்லால்லனா அது அது நல்லால்ல
எல்லா கம் பெனியு எண்ணெயா தயாரிக்க ஆரம்ச்சிட்டாங்க
ஆ அததா பாத்தீங்னா நம்ம ஊர்ல பாத்தீங்னா ஆ அதனால பாத்தீங்னா நம்ப ஊர்ல வந்து ஆ இந்த ஹார்ட் அட்டாக்குன்றது சர்வஸ் சாதாரணமா வந்துது ஒர் நாள் நைட்டு கண்ண முழிச்சுட்டு மறுநாள் வந்து அந்த தூக்கோ வந்து அந்த ஹார்ட்டுக் செரியான தூக்க இல்லனும் போது அது வந்து பாத்தீங்கன்னா வலி குடுக்க ஆரம்பிச்சிருது எனக்கு ஏ ரெஸ்ட்டு குடுக்கல எனக்கான ரெஸ்ட் நீ் குடுக்குணூல அப்டின்ட்டு அந்த அது ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் குடுக்க ஆரம்பிச்சிருது
ம் ம் ம்
அந்த சிக்னல் தா பாத்தீங்னா ஹார்ட் அட்டாக் நா அடப்பு நா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடப்பு இருந்தாலு அந்த அடப்பு வந்து நா கொஞ்சோ இது பண்ணி கொண்னு வரேனா அதுக்கான செரியான எனக்கு தூக்கோ செரியான ஒரு விஷயோ இருந்துச்சுன்னா நா ஆ இது பண்ணிடுவே இல்லன்றதுனால தான நானு ஹார்ட்டாக்ன்ற ஒரு ப்ரொசீஜர் இதாவுது அப்டி சிஸ்டர் ஆனா வந் எனக்கு தெரிஞ்சு இந்த மரச்செக்கு கல் செக்கு இதெல்லா நேச்சுரலா ஃபுட் எடுத்துக்கனா கொஞ்சனாச்சு நோ இது பண்ணிக்கலா
ஆமா ஆமா
ஓ நீங்களு முடிஞ்ச அளவுக்கு இந்த செக்கு எண்ணெ வாங்கி யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சிஸ்டர் ஒங்களுக்கு சொல்லுங்க நீங்க எப்பயுமே ரெகுலரா எங்க கிட்டயே வாங்குவீங்கன்னா சொல்லுங்க நா ஒங்களுக்கு கிலோ வந்து அமௌண்ட் க கம்மி பண்ணி தரே அத வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதுனாலு யூஸ் பண்ணிக்கெங்க எப்டி இது பண்றதுனாலு பண்ணிக்
பெரி சிஸ்டர்
ஆ கொழந்திக்கு பாத்தீங்க குள்பாட்டுறதுக்கு முன்னாடி இந்த பேபி ஆயில்ல தேய்க்க வேணா சிஸ்டர் ஏ சொல்றன்னா பேபி ஆயில்லா தேக்கவேணானு ச் அது எப்டி இருந்தாலுமே பேபிக்கென்னாயிது வாசனைக்கு அந்த ஸ்கின்ல வந்து இருக்குற எஃபெக்டுகு வேணா கம்மியா இருக்கலாமேச்சி அத கெமிக்கல் கலக்காமலா இருக்க மாட்டாங்கலைங் சிஸ்டர் அதனால நீங்க என்ன பண்ணுங்க நேச்சுரல் தேங்கண்ணெய வாங்கி வச்சிக்குங்க வச்சிக்கினீங்கன்னா அ பாப்பாவ குள்ப்பாட்டுறதுக்கு ஒரு பத்து நிம்ஷத்துக்கு மின்னாடி நல்லா கை காலு தல ஆ எடுத்துவுறது ச் இந்த இதெல்லா கை கால்லா மூக்கெல்லா எடுத் துடுவாங்க இல்லைங்களா கொழந்தைங்களுக்கு உறது நெஞ்சு நல்லா தேச் சி விட்றது புருவத்த எடுத்து உட்றது அந்த மர்லா இருக்கும் போது தேங்கான செக்கு தேங் காணா நல்லா யூஸ் ஆவு சிஸ்டர் செரிங்களா இது பண்ணி பாருங்க ஒன்னொண்ணு பாத்தீங்கன்னா மழ டைம்ல எண்ண சமைக்கத்துக்கு உங்களுக்கு அந்த வாச ன புடுக்கியூனா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஒரு தடவ ரொம்ப வாங்க தேவல்ல நீங்க கிலோ கணக்குல வாங்க தேவ ல ஒரு நூறு எம் எல் அந்த மாரி வாங்கிங்க நா தர உங்களுக்காக ஒரு சாம்புள்காக ஒரு நூறு எம் எல் லு இல்ல இறநூறு எம் எல்ன்ற மாரி உங்க சாம்புல்காக நா தர நீங்க யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு எப்டி இருக்கோ அதுக்கேத்த மாரி என்கிட்ட நீங்க வாங்கிக்கங்க ஒங்களுக்காக நா க கண்டிப்பா கம்மி பண்ணி தர நானு செரிங்களா கம்மி பண்ணித் தர ஒன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெ எங்ககிட்ட நல்லா இருக்கோ ச சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் வாங்க்கிற
எள்லருந்து தா எடுக்கறோ எள்லருந்து எடுக்குறோ நம்போ து அந்த எள்ளு புண்ணாக்கு நாங்க எண்ணெய்லா பாத்தீங்கன்னா செக்குல இருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ண முடியாது நம்ளால ச் ஏன்னா அது இலக்குறது ந்த பித்தெல்ல ஆமா ஒரு ஒன் மன்த்துக்கு அப்புறோ தா யூஸ் பண்ணவே முடியு
வீட்டுக்கு கூட்டு தா சொல்ல முடியு
ஆ சிஸ்டர்
அ அரைச்சி வடிகடிக்கட்டியே அது அப்பறோதாங்க அத நம்ம குடுக்க முடியு அப்டியே கொடுத்தன்ன அரைச்சதது
ஹலோ
ஹலோ
புரிலிங் சிஸ்டர்
இல்ல இப்ப வடிகட்டி தானே அத நம்ம யூஸ் பண்ண முடியுன்ற
ஆமாங்க சிஸ்டர் இப்ப நாங்க பண நாங்க இருந்து எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அதோட கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா பாத்தீங்கன்னா செய்விங்க லா அந்த திப்பெலா பாத்தீங்க னா அந்த எண்ணெயிலருந்து கீழ இறங்குறதுக்காக என்னா பண்ணோம்னா நாங்க
ம்
ஆஹ் அந்த எண்ணெய்லருந்து அந் திப்பேல்லா இறங்கறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோனா எண்ணிய மில் இதுலருந்து செக்குல இருந்து எடுத்து ஓ ரமா அப்டியே ட்ரம்முல வச்சி ஓரமா இது பண்ணிடுவோ வச்சுருவோ வச்சிட்டு பிறகு பாத்தீங்கன்னா ஒன் மன்த் கழிச்சி அந்த திப்பெல்லா மேல மெதங்கு மெதங்குது இல்லைங்களா அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கீழ இறங்கி அடியில வந்து தங்கிடு தங்கிட்டு அது என்னா ன்னா பாத்தீங்கன்னா அந்த எண்ணய் வந்து அந்த தெளிவா வரும் தெளிவா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அத சேல்லே பண்ணுவோம் சேல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நல்லாருக்கு பாக்குறதுக்கு நல்லாருக்கும் சமைக்கிறதுக்கு நல்லாருக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெனிபிட்டாருக்கும் சிஸ்டர் அது
ம்
நீங்க அது சொல்லுங்க நானு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணி குடுத்தீங்கன்னா நான் வாங்கிப்பேன்
பண்ணி உங்களுக்கு தரே நானு கண்டிப்பா கம்மி பண்ணி தரேன் நானு நீங்க எப்ப வேணும் சொல்லுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி தரேன் நீங்க ஒரு தடவை வாங்கி ரொம்ப அதிகமா வாங்கி யூஸ் பண்ண தேவல்ல நீங்க கொஞ்சமா வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணய் தோங்காயெண்ணய் மல்லாட்ட எண்ணய் எல்லாத்துக்கும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாத்துட்டு நல்லா இருந்தா நீங்க வாங்கிகீங்க நான் வந்து உங்கள இப்பவே வாங்கிக்கீங்கன்னு சொல்லவே இல்ல சரிங்களா
அது
செரி நா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க கால் பண்ணுங்க நான் மீது இது உங்களுக்கு சொல்றே நானே